வணக்கம்
ஆ வணக்
ம் வணக்கங்க சுற்றுச்சூழல் பத்தி பேசலா
ஓகே ஓகே சிஸ்டர்
ஆ சொல்லுங்க
ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கோங்க ஆ சுற்றுச்சூழல் பத்தி நம் பேசலா அதுல வந்து சுற்றுச்சூழல்னா இப்ப வந்துல்லா நெறைய மரங்க எல்லா நெறைய அழிக்கிறாங்க ஆ அதனால வந்து இப்ப காத்து ம ரொம்ப மாசு படுது அப்ரோ வந்து அ என்னன்னா நெறைய வந்து பொலயூசன் பண்றது நெறைய ஏற்படுது அதுல பாத்தீங்னா இப்ப மா மரங்கள் வந்து எல்லாமே வெட்டி போட்றாங்க அது என்னன்னா இப்ப பாலங்கட்றோ ரோடு போட்றோ அப்டினு சொல்லிட்டு நெறைய மரங்கள வந்து ம் ஆம் அ ஆக்கிரமிச்சு அது ஃபுல்லாவே கட் பண்ணி வேஸ்ட் பண்ணி அப்ரோ வந்து அதனால மரங்கள நெறைய இப்போ வந்து கேட்டா பிரிஜ்ஜீ கட்றோனு சொல்லிட்டு எங்க ஊர்ல இப்தா ஹைவேஸ் கட்றானு சொல்லிட்டு நெறைய மரங்கள பூரா அழிச்சுட்டாங்க ஆ அப்டி அழிக்கற நா அப்டி அழி க்காம நம்ம என்ன பண்ணுனா இப்ப வெளிநாட்டுல எல்லா பாத்தீங்னா அந்த மரங்களால வந்து அள்ளிக்காம அத என்ன பன்னா அப்டியே வேரோடு எடுத்து போயி வேற பக்கோ ஆ நட்டு வப்பாங்க அந்த மாரி வழிமுறைலா கொண்டு வர்லா அதுல இருந்து கொஞ்சோ ம் மரங்கள வந்து அழிகிறது தடு தடுக்கப்பட்டு அதுலருந்து நம்மளுக்கு நெறைய நல்ல காத்து ஆக்சிஜனல்லா கெடைக்குமுல்ல அந்த மாரி மா ற்று வழிய கொண்டு வரணு அப்டியு கொண்டு வராங்க ஒவ்வொருத்தரா பாத்தீங்கன்னா இங்க கோயம்மத்தூர்லயே பாத்தீங்கன்னா ஓரத்துல வந்து மரத்த வெட்னாங்க எல்லாரு சேந்து மரத்த வெட்டக்கூடாது அத வந்து அப்டியே கொண்டு போயி இந்த மரோ எவ்ளோ நாள் வளந்து வந்தது இந்த மரத்த இப்ப வெட்டாதீங்க அப்டின்னு து அப்டியே வேரோட எடுத்துட்டு போயி வேற பக்கோ ஆ அப்டியே வச் வச்சாங்க அந்த மாரி பண்ணாங்கன்னா கொஞ்சோ மரோ அழிப்ப வந்து கொஞ்சோ தடுக்கலா
ஆமா சிஸ்டர் ஆனா வந்து எப்டின்னா மரத்தால வந்து காற்று பாதிக்கிது மழ பாதிக்கிது நம்ம அதனால சின்ன கொழந்தைங்களு ரொம்ப பாதிக்கிறாங்க இல்லயா
ம் ஆமா
ம் இப்ப வந்து அதுனால வந்து எப்டின்னா நமக்கு நல்ல காத்து இல்ல நம்மனால வந்து ஒடம்பு சரியமா ஹாஸ்பிட்டல் போறது ஹாஸ்பிட்டல் அவுங்க சொல்லப்போனா நம்ம வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையே இல்ல இருக்கோ இருக்கு வந்து நம்ம இன்னுமோ ஆ எப்டி சொல்றது நம்ம பூமிய வந்து பாதுகாக்கறதுக்கு பதிலா நம்ம வந்து பூமிய அழுச்சுட்ருக்கோ அதிகமா அந்த பாலித்தீன் வந்ததுக்கு அப்பறந்தா ரொம்ப மோசமாயி ச்சு பாலித்தீன் வந்து எரிக்கறனால அந்த வரப் பொக பாலித்தீன் கீழ போட்டா மக்காம வந்து அந்த மண்ணுல வந்து ஸ்டோர் ஆகி அப்டியே இருக்கறது ரொம்ப எப்டின்னா நம்ம நம்ம பூமிய வந்து நம்மளே வந்து இது வேஸ்ட் பண்ணிட்ருக்கோ
ம் ஆமாங் தோ ஆமாங்க நீ சொல்றது கரெக்ட்டு தா அப்பறோ பாத்தீங்கன்னா ஆ ம் மரத்த அப்பறோ வந்து இந்த நீர்நிலைகள் எல்லா பாத்தீங்கன்னா தொழிற்சலைகள் நீரு தண்ணீர் எல்லா பாத்தீங்கன்னா வேஸ் ட்டு தண்ணிலா அ தண்ணில கலக்கறது மீன்கள் வந்து நெறைய அழுஞ்சு போறது அந்த மாரி கா ஆமா தண்ணினா தண்ணி வந்து மாசுபடுத்துவ நெறைய இந்த மாரி தொழிற்சாலைல வர கழிவுகள்லா கொண்டு போய் நேரடியா ஆத்துல கலக்கறது அதுக்கு வேற வேற மாரி மாற்று முறையில கொண்டு வரலா ஆ சி தீ எருச்சு விட்ற மாரிலா விடலா அந்த மாரி விடலா இந்த மாரி தா நெறைய மாசு மாசுபடுதல் நெறைய ஆகுது
இல்ல சிஸ்டர் இப்ப வந்து நெறைய தொழிற்சாலை கழிவு வந்து ரொம்ப தண்ணி நமக்கு நல்ல தண்ணி கெடைக்கவே மாட்டிகிது அது வந்து தொழிற்சாலை இருக்கிற கழிவு வந்து கீழ தண்ணி மழை அப்டின்னா குழிப்பருச்சு அந்த மாரி மண்ல விட்டா லும் மண்ணோட வளம் போகுது ஆற்றுல ஆத்தாங்கரைல இந்த மாரி சொல்லுவாங்கள அந்த மாரி ஏரியால விட்டா இன்னுமே ரொம்ப மோசமாயிருது அ அந்த ஆற்று ஓர இருக்கற எவ்ளோ கிராமங்கள் இருக்கு அந்த தண்ணி தா வந்து நமக்கு வந்து
அ அந்த தண்ணிய விடம் போது சுத் திகரிச்சு விட்ற மாரிலா வெளிநாட்லல்லா நெறைய மிஷின்ஸ்ல்லா இருக்குது அந்த மாரியல்லா இருக்குது ம் அந்த மாரி கூட பண்லா ம் அது வந்து அரசாங்கந்தா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணு அந்த மாரில்லா அப்பறம் வந்து ம் காத்துல நெறய வந்து மாசுபடுதுல தொழிற்சாலையிட பொகை அந்த மாரி மாத்த அ காத்துல வந்து ஏதாவது நெறய பேத்துக்கு ஆஸ்மாஸ் சைனஸ் அந்த மாரி ப்ராப்ளம் எல்லா நெறய பேரு பாதிப்படையறாங்க என்ன ஒரே சவுண்டா இருக்கு
இல்ல இல்ல சிஸ்டர் ஹலோ
ஆ போன் வந்து ஒரு மாரி இயர்போன் போட்டு பேஸ்ரிங்க நார்மல்லா பேசலாம்லா
இல்ல சிஸ்டர் நா நார்மல தா போசிட்ருக்கேன் இயர்ஃபோன் யூஸ் பண்ணல
ம் சேர் சேர் ம் ஆ அந்த மாரி மாசுபடுறது நெறய ஆகுது அப்பறம் வந்து மரங்களை அழிக்கனால நமக்கு வந்து நெறய தீமைகளா இருக்குல்ல ஆ ஆக்சிஜன் சரியா கெடக்கறது இல்ல ஆ எங்க அம்மா வட்டாங்க கேரக்டர் பின்னாடிைக்கு
அ நீங்க சொன்ன மேர் பே ரொம்ப வந்து ஆக்சிஜன் சரியா கெடக்கறது இல்ல மரத்த அழிக்கிறதுனால தா நமக்கு வந்து இன்னுமே வந்து உடம்புக்கு கெடுதல் நம்ம முடிவு உண்டு பண்ணிட்டு இருக்கோம் இல்லயா ஆ அதனால வந்து இப்ப இன்னும் நமக்கு வந்து இன்னும் இன்னும் நம்ம வந்து வர போற ஜென்ரேஷன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இது பண்ணிட்டு இருக்கோ ஒரு நல்லது செய்லினாலுமே எதுமே தீங்கு செய்யாம இருக்கனு ஆனா நம்ம வந்து நம்ம வாழ்ந்தா போது அடுத்த ஜென்ரேஷன் அது அப்ப பாத்துக்லா அப்டிங்கற மாரி போயிட்டுருக்கு நம்மளோட ம் இப்ப இருக்ற ஒரு உலகோ வெளிநாட்ல நீங்க சொன்ன மாரி நெறைய ஒரு புதுசு புதுசா கொண்டு வந்திருக்கு
ஆமா ஆமா ஆமாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா நெறைய பேரு வந்து செல் பிஷ்ஷா தா இருக்கறாங்க சுய நல வாதியாத்தா அவுங்க மட்டு நல்லா இருந்தா போது அடுத்த ஜெனரேஷன் எப்டி இருந்தா பரவால்ல அப்டின்னு தா நெனைச்சு இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊர்லலா பாத்தீங்கன்னா நெறைய வந்து மா தாய் கூப்டு இது தாய் அலி தாய் அழைக்கிறதுடி மாசு இது மரங்கள் இந்த ரெ ரெண்டு குப்பையில பிரிச்சு போட்றது ஆ மக்கு குப்பை மக்காத குப்பை அந்த மாரிலா பிரிச்சு போட்டு மண் வளத் இருக்கநீ லா நெறைய பேரு தடுகலா அந்த மாரிலா பண்லா ஆனா நெறைய பேரு என்னா சுயநல வாதியாதா இருக்காங்க யாரோ எப்டியோ போட்டுன்னு சொல்ட்டு எதும் பிரிக்கவே மாட்டாங்க எங்க காம்வுண்ட்லலா பாத்தீங்கனா நெறைய பேரு நாலா பிரிச்சு போட சொல்லுவ குப்பவண்டிக்காரங்க வந்தாங்கனா நாங்கலா பிரிச்சு தனித் தனியா தோ ஒரு இது வச்சிருப்போ போ டஸ்ட்பின்னு வச்சிருப்போ ஆ மக்கு குப்பை மக்காத குப்பையல்லா போட்டு ஆனா நெறைய பேரு வந்துங்ளா அப்டியே மொத் மொத்தமா கொண்டு கொட்டுவாங்க குப்ப வண்டிக்காரல்லா எடுக்க மாட்டேன்னு திட்டுவாங்க ஆனாலு சொன்னா நெறைய பேரு புரிஞ்சுக்கிற மாட்டாங்க சுற்றுச்சூழலுக்கு வந்து ம் சூழல் வந்து நெறைய பாதிப்படையன்னு நா நெனைக் க்குக் மாட்றாங்க யாரு எப்டியோ போட்டு நம்ம நல்லா இருந்தாபோது அப்டினு நெனைச்சுத விட்டுறாங்க ஒரு தரவ பாத்தீங்கனா குப்பேலா கொட்டி கொட்டி வச்சி அப்டியே காயிதங்கல்லா நெறையா கெடக்கு பாத் பாத்துருக்கீங்ளா
ஆமா சிஸ்டர் எல்லா எப்பனா ரெண்டு சேமா கலந்து வெச்சாங்க அவிங்களால பிரிக்கவு முடியாம அவிங்கலு அப்டியே ஓப்பனா அப்டியே ரோட்டுமேல கொட்டிர்றாங்க சிஸ்டர்
ம் அப்டியே கொட்டி செடி கொடிலா போய் அப்டியே நின்டுட்டு இருக்கு அதுல இந்த ஆடு மாடல்லா சாப் ட்டு நெறையா யானையெல்லா பாத்தீங்கன்னா நெறையா யானைகள் வந்து ஆ இப்ப கண்டுபிடிச்சிருக் காங்ளாமா ம் இந்த சாணம்லா போடபோதெல்லா நெறையா பாலித்தீன் கவரோடல்லால்லா விழுகுதாமா நெறையா யானைகள் அந்த பாலித்தீன் கவர்லா சாப்ட்டு நெறையா அந்த கொடல்ல போய் சிக்கி நெறையா எறக்குதுலாமா யானைகல்லா சுற்றுலா பயணிகள்லா நெறையா பேரு இந்த காடுகல்லா சுத்தி பாக்க போவாங்கல்ல அங்க போயிட்டு பாலத்தீன் கவரல்லா சாப்ட்டு அங்கங்க அப்டி அப்டியே போட்டு வச்சிட்டு வந்துருவாங்க ஆ அந்த தடை செய்யப்பட்ட எடம்க்குலா உள்ள போவாங்க அந்த மாரி எடத்துக்குல்லல்லா போயிட்டு யானையெல்லா நெறையா சு ஓலாவி வருமுல அந்த மாரி எடத்துலல்லா போயிட்டு நா பர்மிஷன் இல்லாம போயிட்டு நெறையா நா பாத்துருக்குறே நா ஒரு எடத்துக்கு நாங்க போனப்ப அப்டிதா அந்த பக்கோ யானைகள் நெறையா இருக் கு விலுங்குகள் நெறையா நடமாடு அந்த பக்கோ போகாதீங்கன்னு போடே போட்ருப்பாங்க ஆனா மக்கள்லா அந்த பக்கோ போயிட்டு சுற்றுலா பயணிகள் எல்லா அந்த பக்கோ போயிட்டு சுத்தி பாக்குறது சுத்தி பாத்துட்டு அப்டியே அவுங்க சாப்ட்டு கொண்டு போற பாலித்தீன் கவரு சிப்ஸு கவரு வாட்ரு பாட்லு எல்லாமே அங்கயே போட்டு வந்துருவாங்க அது மண் வளத்தையு தடுக்குது அப்பறோ இந்த அனிமல்ஸ்லா இந்த இதெல்லா சாப்டும் போது அந்த பாலித்தீன் கவரையு சேத்து சாப் ட்டுறுதுல அந்த யானையெல்லா பாத்தீங்ன்னா யானைதா நெறையா சாப்டுதாமா சாப்ட்டு நெறையா யானையெல்லா பாத்தா எறந்தெல்லா போயிருக்குதுன்னு ஒரு ஆர்டிக்கல்ல படிச் சிருக்கே
ம் ம் சொல்ல போனா இப்ப மனிதர்கள் வந்து அவிங்க அழியுறது இல்லாம அனிமல்சூ சேத்து அழிக்கிறாங்கல்ல
ஆ ஆமா
அது அத எப்டி நம்ம அத ஸ்டாப் பண்ண போறோன்னு நமக்குமே தெரியல அது நம்ம மட்டு நெனைச்சா இது பண்ண முடியாது நா எக்ஸ்ட்ரா வந்து இது இவிங்கல்லா கொஞ்சோ பண்ணலா ஆ கவுர்மெண்ட் சைட்ல கொஞ்சோ சப்போர்ட் பண்ணி அவிங்க கொஞ்சோ அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஓக் கேவா இருக்குல்லா
ஆ ஆமா ஆமாங்க ஆ அப்பறோ வந்து நீர்நிலை எல்லா பாத்தீங்கன்னா அந்த நெறைய சாயக்கழிவுல்லா நெறைய விடுவாங்க மீன்கள் அத சாப் ட்டு எறக்குறது ஆ அந்த மாரில்லா மீன் வந்து எதுக்கு நெறையா ஆத்துல விடுறது அது ஒரு வகி நல்லது அந்த மீன் வந்து நம்மளுக்கு வந்து நன்மைகள் இருக்குதுங்க நெறையா இத சாப்ட்டு ஆ அது சாப்ட்றமா நம்ம மனிதர்களுக்கு அது உபயோகமா இருக்குது மீன்கள் அப்ப மீன் வந்து தேவையில்லாத உள்ள உயிரினங் நெறைய இத சாப்ட்டு அது உட உயிர் வாழுதுல தண்ணியெல்லா அந்த கிளீன் பண்ணுமாமா அந்த மீனுகல்லா சின்ன சின்ன கிருமி இதெல்லா சாப்டனால மீன்னாலயே இந்த தண்ணிக்கி நன்மைகள் இருக்குதாமா அதனாலதா ஒரு ஒரு பாக்கோல்லா பாத்தீங்கன்னா மீன கொண்டு போய் இந்த ஆத்துல எல்லா போட்டு விடுவாங்க நெறையா தேவையில்லா உயிரினங்கள் எல்லா நெறையா இருக்கு குட்டி குட்டி உயிரினங்கள்ல்லா இருக்குமாமா அத சாப்ட்டுதா இந்த மீன் வளரு ஒவ்வொரு ஈகோசிஸ்டம் சொல்லுவாங்கல்ல ஒன்னோட ஒண்ணு சார்ந்து இருக்குறது
ஆமா
ம் அந்த மாரிதா மீன் அப்பறோ மீன சார்ந்து நம்ம இருக்குறோ அப்புறோ மீனுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு அப்படின்னு அப்படியேக சிஸ்டம் மாறிட்மாமா அத்னாலதா அனிமல்ஸ்லெல்லா கொல்லக் கூடாது இந்த மேரி விலங்கல்லா கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டிருக்காங்க ஈகோசிஸ்டம் மாறி போயிடேம்டு ஒவ்வொரு உயிரினங்களூ அடுத் தட்டு இதுல சார்ந்துதானே வாழுது
ம் ம்
ம்மா
ஆமாங்க அடுத்த உயிரினம் அது வந்து எப்படின்னா இப்ப ந ஒரு எக்ஸாம்பிள் வந்து எப்பிடின்னா இப்ப மீன் வந்து வே புழுவ சாப்படுதுன்னு வச்சுங்ளோ புழு சாப்பிடுது அந்த மீனை வந்து நம்ம சாப்பட்றோ நம்ம ச நம்ம வந்து கரையா சாப் டுது மண்ணு மண்ணு சாப்பிடுது
ஆமா
ம் அந்தமாரி
ஆ அந்த மாரிதா அப்புறோ ‌அந்த இந்த காடுகள் லெல்லாம் அந்து குருவி காக்கா மைனா அதுகெல்லா இருக்குது இல்ல அதெல்லா பாத்தீங்ன்னா நெறய பலங்கள் தானியங்கள் எல்லா சாப்டு அந்த எச்சங்கெலா விழும் போது காடுகள் எல்லா உருவாகுது
ம் ஆமா சிஸ்டர் அந்தோட இது விதை வந் தான ‌அது கொண்டாந் போடுது
ம் அதனாலதா இந்த இதெல்லா பாத்தீங்கன்னா ஆ பறவைகள் இதுகள்ல்லா அழிக்க கூடாதுன்னு சொல்றது
ம் ஹும் சரிங்க தோழி நன்றி
நன்றி வணக்
ம் சரிங்க சிஸ்டர்